ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கிறேன் தோழி என்னோட ஃப்ரெண்டு ஒரு த்தவங்களு இங்க இருக்காங்க அவங்களு வந்து இந்த பி சேம் படிச்சவங்க தா அவங்க வந் ட்டு வேற ஒரு ஃபீல்டு தா உங்களே மாரி ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறோ ஃபுள்ளா அவங்களு ட்ராப் பண்ணிட்டாங்க ஃபீல்லயே அவங்களுக்கு போகல அப்டின்னு சொன்னாங்க என்கிட்ட அவங்க கொஞ்சோ இங்கிலீஷ் கொஞ்சோ பிரச் சன்ன அப்டின் சொன்னாங்க
ஆ ய ஆமா சிஸ் இந்த ஐ டி ல போன்னாலே இங்கிலீஷ் கம்யுன் கேஷன் நல்லா இருக்கணு ஸ்ட்ராங்கா இருக்கணு எனக்கு நா போனே ட்ரை பண்ணா அப்ப எல்லாமே கம்யூனிகேஷன் இல்லன்றதுதா என்ன ரிஜக்ட் பண்ணாங்களே மோஸ்ட்லி ஸ்கில் இருக்கவுங்களா இருக்காங்களா இல்லையா பாக்கல அவுங்க வந்து கம்யுன்க் கேஷன்ட்ரு கா ஏன்னா வந்து இப்ப நம்ம ஒரு கம்பெனிக்குள்ள போறோன்னு வச்சுக்கோங்களே அப்ப வந்து நம்ம மத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி அத லேர்ன் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு வந் து அந்த கம்யூனிகேஷன் இருந்தா ஆஹ் மட்டுந்தா வந்து நம்ம அது கத்துக்க முடியு ஏன்னா வந்து நம்ம கூட இப்ப நம்ம சென்னையே நான் பெங்களூர் போயிருந்தே அங்க பாத்தா எல்லாமே அதர் ஸ்டேட்காரங்க அவ்ங்ளுக்கு வந்து தமிழ் தெரியாது ஒன்லி இங்கிலீஷ் மட்டுந்தா அவங்க ஒரு விஷ் ட்டு நமக்கு சொல்லித்தரணுனா அந்த வேலைய பத்தி நமக்கு வந்து இங்கிலீஷ் நா உங்கள்ட்ட பேசற அளவு தெரிஞ்சிருந்தா மட் டுந்தா நம்ம அந்த வேலைய கத்திக்க முடியு அப்ப அது தெரியலன்றப்ப நம்ம எப்டி அந்த வேலைய கத்துக்க மு அதுக்காகவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க
உம் அவங்களூ அந்த தோழியு அப்டி தா அந்த இங்கிலீஷால அவங்களுக்கு ரொம்ப டிராபேக் ஆச்சு அப்டின் சொன்ன மாதிரி இருந்திது ரெண்டாவது அவங்க வேற ஃப் ஃபீல்டுக்கு போய்ட்டாங்க காலேஜ் முடிச்சிட்டு வந்தவமே நீங்க சொன்னீங்கல்ல வேற ஒரு கம்பெனிக்கு போய்டன்ட்டா அதே மாற் அவுங்களூ அந்த மாரி போனதுனால அதுக்கப்றோ அவுங்கவுங் அந்த மாறி அப்டி அந்த ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணியுமே அவுங்ளுக்கு வந்து ஒன்னூ செட் ட்டாகலங்கற மாரி தா சொன்னாங்க அவங்க ட்ரை பண்ணாங்ளா என்னன் தெரில ஆனா அவங்ளொடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய தோழிகள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்ளாமா நெறையா இன்கம் எடுத்திட்டு ஆனா இவுங்ளுக்கு அந்த அளவுக்கு இல்லன் சொல்லிட்டு ரொம்ப ஃபீ
ஆனா இந்த கொரனா போயிருந்தன்னா ஒரு நல்ல ஒர்க்ல இருந்திருக்கலாம் சிஸ் ம்
உம் அதே அதே மாதிரி இன்னொரு தோழி சொன்னாங்க அவங்களும் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தாங்கன்ட்டு ஆனா அவங்க வந்து பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்ல பி சி ஏ வான்னு எனக்கு மறந்து போச்சு ஆனா அவங்க வந்து ஐ டி ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்ருந்தாங்க அதுக்கப்பறம் திரும்பவும் கேப் ட அவங்க எம் சி ஏ வா இல்ல எம் எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ எதுக்கோ அத படிக்கிறக்கு போயிட்டாங்க அதுக்கப்பறம் திரும்பவும் வெளியே வந்தோன னே அவுங்களுக்கு உடனே மேரேஜ் பண்ணிட்டாங்களாமா அதுனால கேப் ஆயடுச்சுன்னு அவங்க சொல்லிட்டுருந்தாங்க உம் ஆனா நார் ம இந்த பி எஸ் சி கம்புயூடர் சயின்ஸ் நல்லது அப்டிங்கற மாரி சொல்றாங்க
ஆமா சிஸ் நல்லதுதான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணீங்ன்னா நல்லது நம்ம வந்து இப்ப நம்ம அது ஃப்ரெஷரா இருந்து ஏதனாலும் ட்ரை பண்ணி போனா போயிலாம் ஆம அதுல்லாம ரெண்டு வருஷ கழிச் மூணு வருஷ கழிச்சு கெரியர் கேப் ஆயிருச்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா நம் வந்து படிச்சுட்டு வந்துரு ஓ அத பத்தி கொஞ்ச தெரியும் ஞாபகருக்கும் ஃப்ரெஷரா இதாருக்காங்க எடுத்துக்லானு எடுத்துப்பாங்க அவுங்க
கண்டிப்பா கண்டிப்பா
நடந்துரு திக் எல்லாமே மறந்துரும்
கு என டவுட்னா நம ரெ கமெண்டேஷன் மூலமா இந்த மாரி போகலாமா
ரேகமடஷன் மூலமா போலா சிஸ் ஆனா வந்து யாரும் அந்த அளவுக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங் சிஸ்
ஏன இப்ப உங்க ஃப்ரண்டஸ்லாம் நிறய பேர் அந்த பீல்டல இரு பாங்க அங்க ஒர்க் பண்ணுவாங்க அவ் ங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க அங்கப்
இப்ப எங்க கிளாஸ்ல ந தான் டிபார்ட்மென் ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா அப்ப யாருமே நாங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ் அந்த அவுக்கு யாருமே அப்ப கொரோனா லாக்டவுல தான நாங்க பாசனோ யாருமே அந்த ஐ டி ய பத்தி எங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல வேல இருக்கும் எப்டி லாம் போனா உங்களுக்கு பியூச்சர் இருக்கு சொல்றளவுக்கு யாரும் அப்பதா வந்து அந்த கோர்ஸ் ரெண்டு வருஷதாகுது ஏன் கால ஸ்டார்ட் பண்ணி அதுனால எங்க பரபோசர் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்க சொல்லி கொடுக்குணும் இந்த இடத்துக்கு போனா அவளவு வேல சேலரி பேக்கேஜ் இருக்கு அந்த வேலைக்கு அங்க எந்த கம் உள்ள ஆள் எடுக்றாங்க சொல்றளவுக்கு அ
ஓ பி சி ஏ மொத்த மூணு வருஷ் சோ
ஆமா சிஸ்
ஆனா உங்க காலேஜ்ல அப் ப்பதான் புதுசா வந்திருக் க்கும் போல ஆனா மத்த இடத்துலலா இருந்துருக்கு கரெக்டா நீங்க எந்த கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சீங்க
விழுப்புரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட்
இதுலதா படிச்சே பி ஜி உம் உம் கவர்மென்ட் காலேஜ்ல அப்படி அந்த ச அந்த இதுல அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாரி பிளேஸ்மெண்ட்ஸ்கு எதுவுமே அவங்க வந்
ஹெல்பண்ணமாட்டாங்க ஆமா சிஸ் ஆனா அவங்க சொல்லிருக்கலான்ல கஷ் கஷ்டப்படுற ஃபே ஃபேமிலிலருந்து வந்து படிக்கிறாங்களே பசங்க நம்பளாலா முடிஞ்சது சொல்லி வுடலாம் இல்லண்ண அவங்க எதுவும் சொல்லவேன்னா இந்த எடத்துல ஆள் எடுக்குறாங்க நீங்க போயி ட்ரை பண்ணுங்கனா எல்லாம் கும்பலா போயிட்டு ட்ரை பண்ண போறாங்க ஒண்ணுமே கெடையாது இதுல ஆனா அவங்க அத கூட சொல்லல தெரியுமா சிஸ் ஒரு குரூப்ல கூட போட்டுருக்கலாம் இந்த கம்பெனில ஆள் எடுக்கிறாங்க வேகன்ட் போது போங்க உங்க ஃப்யூச்சர வீணாக்கிக்காதீங்க அந்த ஒரு அட்வைஸ் குடுத்தாலே எங்களுக்கு போதும்
உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னப் பண்றாங்க
எங்க ஃப்ரெண்டஸ் எல்லாமே இவள்தான் சிஸ் யாருமே ஒழுங்கான ஐ டி ஐ பேக்ரவுண்ட் இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேர்தா இருக்காங்க ஏன்னா அவங்களா அவங்களுக்கு சிஸ்டர் பிரதர்ஸ் ஒன்லி அந்தமேரி அவுங்க போயிட்டாங்க இந்த மாரி ஒர்க் இருக்க ஆள் எடுக்க இந்த மேனுபேக்சரிங் கம்பனில்லா போவாத இன்ஜினியரிங்
ஏ
இல்லப்போ இந்த மெயின்டனன்ஸ் ஒர்க்குகேல்லா பொய்டாத இந்த மாரி ஐ டி பே நீ படிச்சதுக்கு அதுதா உனக்கு வேல கெடைக்கும் போ அப்டின் சொல்ட்டு
ஏ அப்ப அது தெரிஞ்ச கொஞ்ச புரிஞ்சு அந்த லைன்ல டக்குன்னு புடிச்சிக்கிறவங்க போயிறாங்க கொஞ்சம் ட்ரா பண்ணவங்க அப்டி முடிஞ்சிருது கரெக்டா
ஆ ஆ சிஸ்
ம் நம்ம படிக்கிறது ஒண்ணு நம்ம போற ஃபீல்டு வேற ஒரு இதா இருக்குது
ஆமா சிஸ் பாக்கலா கடவுள்னு நமக்குன்னு ஒன்னு எழுதி வச் ச்சிருப்பா இப்பதா வந்து வேற இப்ப கவ்ர்மெண்ட்ல வேற ஒண்ணு ஏதோ ஒண்ணு எடுக்குறாங்க போல சிங்கப்பெண்கள் அதுக்குதா ட்ரை பன்லான் பாக்குற அத பத்தி எதுவு தெர்ல சிஸ்சு இப்போ வந்து நெறை இப்ப வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒரு இது எடுக்குறாங்களே அத பத்தி உங்களுக்கு தெரியுமா
ஆஹா அது வந் து அது வந்து வேலைக்கு எடுக்குறாங்களா கேர்ள்ஸ்ச
ஆ கேள்ஸ் தானா அது மெய்னா கேர்ள்ஸ் தா அது எடு
அது வந்து கேள்ஸ் வந்து பு்ரொடெக்ஷன் பண்றக்காக தா அந்த ஒரு இது ஒரு உருவாக்கி இருக்காங்க அப்டின்னாங்க ஆனா அதுல அந்த வேலை
அது எடுக்குறாங்களா என்னான்றது எனக்கு தெரில சி கேஸு ஆல்ரடி அனப் அந்ந போலீஸ் டிபாட்மெண்ட்ல இருக்றவங்ளே வச்சி இத் பண்றாங்களா என்னா அண்றது தெரியல என்னா அன்றது தெர்ருல அதே எங்கண்ண சொன்னாங் அ நீ ட்ரை பண்ணு கேடைக்கு அப்டின்னு ஆனா அது எப் ப்டினு எடுக்கறாங்கன் தெஞ்சாதானே
உங்குளுக்கு அந்த இதுலப் போறக்கு இன்ட்ரஸ்ட் இர்க்கா அந்தப்
இருக்கு எனக் வந்து ஒரு கௌர்மெண்ட் வேல வாங்கணுன் தா கன்சி வரிக்கு எனக்கு இன்ட்ரஸ் இர்க்கு சிஸ்னே எனக் வந்தே எது னாவ் வேல கெடச்சா போ பீன்ற ஒரு மைண்செட்ல ஆமா சிஸ் நம்ம வந்து யாரையு எதிர்பார்த்திருக்கமா நம்ப இத நம்பளே பாத்
அப்படி போனா அந்த க்ரிட்டிக்கல் அ ஆம்புலன்ஸ்ல வர்க் பண்ணுவாங்கல்ல க்ரிட்டிக்கல் இது மாரி அந்த இதுல உங்குளுக்கு ட்ரை பண்ண முடியுமா
அப்டினானா சிஸ் புரில
தா அதுவு ஆம்புலன்ஸ்ல வந்து அது ஒரு இதோ பேரு சொல்லுவாங்க அதுல கேர்ள்ஸ் கூட இருப்பாங்க எமர்ஜென்சிக்கு வந்து போவாங்கல்ல ன்ச்சுல அதுல என்ன அந்த எமெர்ஜென்சி டெக் னிஷியனா எதோ ஒன்னு சொல்லுவாங்க அது கூட கவ்ர்மெண்ட் ஜாப் தா அது ஈஸியா கெடைக்கு உம் உம் எனக் கூட கடச்சது அப் ப்ற நா தா அத பயந்துட்டு விட்டுட்டே வேண்டான்ட்டு
ஐயோ இல்ல சிஸ் எனக்கு இந்த ரத்தத்த பாத் தாலே பய இந்த மாரி ஆக்சிடெண்ட் ஆயி
ஆஹ் அதாதே எல்லாரு போ மாட்டாங்க ஆனா அதுக்கு வே ஹென்சி இருக்கு
மிஸ் நம்ல அந்த அளவுக்குல நமக்கு தைரியோ இல்ல தைரியோன் இல்லன் ன்றதுல்ல எனக்கு பிளண்ட செட் ஆவாது நாம்படுக் இல்ல இல்ல போணுன்னு ஆச எதுவு நம்ம அவ்ளோதா போல இப்ப நம்ம கொழந்தப்
நீங்க மெடிக்கல் கோடிங் போலாமா
மெடிக்கல் கோடிங் போனாலு சிஸ் ஆனா அதெல்லா படிக்கணு சிக்ஸ் மந்த்து கோர்ஸு அந்த அளவுக்கு படிக்கிற இப்ப யோசிக்வே இந்த இதுலலா போயி படிக்கிற அளவுக்குலா இல்ல
அதுக்கு அந்த சர்ட்டிஃபிகேட் வாங்கணு வாங்குனாதா அதுக்கு கொஞ்ச இது இருக்கு
உம்
கவ்ர்மெண் ஜாப்னா நீங்க அப்போ டி என் பி எஸ் சி தா ட்ரை பண்ணணு
சிஸ் அதுதா இந்த ஒர்க்கெனா பண்ணிட்டு அதா ட்ரை பண்லானு ஒரு ஐடியால இருக்க
அதுல என்ன பிரச்சனனா எல்லாஸ் சட்டமே படிக்க வேண்டியது இருக்கு அது எப்டி கிராக் பண்றாங்கன்னே தெரியமாட்டிக்குது
உம்
நீங்க எதாவ்து கோச் சிங் சென்ட்ரு அந்த மாரி போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ
அதா சிஸ் ட்ரை பண்ணே கொழந்தைய விட்டு போறதுக்கு மனசு வர மாட்டிங்கிது
உங்களுக்கு எந்த இதுல ஐடியா இருக்கு டி என் பி எஸ் ல ஐடியாருக்
எனக்கு எக்ஸாம் படிக்கிறதுனா ரொம்ப புடிக்கு சிஸ் இன்ட்ரஸ்ட் இருக்கு உங் நம்மள கைய்ட் பண்ற அளவுக்கு பால் இருந்தா ஓக்
நீங் கோச்சிங் சென்டர் போனாலு அதுக் கொரு அமௌண்டு பே பண்ணோ இப்ப அதுல எல்லா சப்ஜட்மே படி கேவேண்டியது இருக்கு நீங்க எல்லாத்தியு படிச்சுருவீங்களா
அதெல்லா படிச்சிருவ சிஸ் அதெல்லா பிரச்சன இல்ல சிஸ் படிக்குறதுதெல்லா எனக் ஒருவ இதுவே கெடையாது எ மைண்டு மட் யாராச் சு எதானா சொல்லிட்டாங்கன்னா ஒரு மாறியா அத பத்தே திங்க் பண்ணிடு இன்னா ஒண்ணு படிக்கிற மைண்டு வராது ஆஹ் அந்த அளவுக்கு அப்டியே எழுதணு அப்தா கொஞ்சொ வெல்லா போயிட்டு வந்து ஃப்ரீயாடு அப்ப எனக்கு நா வெல்லா போய் படிக்க ஆரம்பிச்சனா கொஞ்சொ ஃப்ரீயாயிடு வீட்டு உள்ளாரே இருந்துன்னு படிச்சிடு எவ என்னா சொன்னாலு இது ஆயிடுவே ஏன்னா மாமியார் வீட்ல இருக்கல்ல
நீங்க வ கவர்மெண்ட் ஜாப்னா டி என் பி சி இது மட்டு தா இருக்கு வேற என்ன இருக்குனு எனக்கு தெரில
செரிங்க் சிஸ் செரி சிஸ் நமக்கு ஆனா டைம் முடியோ போகுது நெனைக்குற வேற ஒரு சில வேலைகள் இருக்கு நாம எப்டி ஒரு திரும்பவு நெனக்கிறே மார மன் நேரம் ஹா இன்னு அடுத்த ஆஹ் சந்திப்புல சந்திக்கலாம் ஒங்க கூட பேசந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாப் பங்க இப்ப இங் கெளம்புறோ கெளம்பலாமானு மைன்சுல எனா எங்க அப்பாக்கு போ மாட்டார்ல அவ்ரு ஃபங் ஷன் போனுனு எதுக்கு கெளம்பிரோ வந்து கூட் ட்டு போனார்னா போவே இல்லன்னா இங்கே ஆல்டு அவ்வளதா
செர் செர் நல்லதே நடக் க்கு நல்லதே நெனைங்க
ஆஹ் எனக்கு வந்து நா போனா எனக்கு மரியாதையா இருக் காது அவர் வந்து கூட்டு போனதா எனக்கு மரியாத
ஆமா ஆனா ரெண்டு பேறும இக் தோழர் நீங்கன்னா என்ன பண்றது ஏதாச்சு ஒண்ணு அன்பால இது பண்ண முடியுமான் பாறுங்கஹ்
செரி சிஸ் பாருங்க ஆஹ் வெச்சுறேன் பாய் டாடா உம்